ஹலோ
ஓ
கேங்கதா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
ம் இன்டர்வியூ போயிருதன்னு சொன்னிங்கல அங்க இன்டர்வியூ பத்தி என்ன கொஷ்டின் கேட்டிருந்தாங்க
நா இன்டர்வியூ போனே ல்ல ஒரு பத்து மணிக்கா போன அங்க வந்துட்டு ஒரு மெய்ல் தா எடுக்
ஓ அருத்த ஒருத்தவங்க மட்டுதா இருந்தாங்களா
ஆமா ஒருத்தரு தா வந்து இருக்காரு
ம்
அவரு வந்துட்டு இந்த மாரி என்ன பத்தி அஹ் சொல்ல சொன்னாரு ஆ என்ன பத்தி சொன்னே நா என்ன படிச்சிருக்கேன் அப்டின்னு சொல்ட்டு அதெல்லா சொன்னே அதுக்கப்றமா இதுக்க அப்பறமா என்ன ஒர்க் பண்ணிங்க நீங்க அப்டின்னு சொல்ட்டு கேட்டாங்க நா என்ன ஒர்க் பண்ணிருந்தே அத பத்தி சொன்னே அப்றமா அவங்க வந்துட்டு ஒர்க் பத்தி டீட்டெய்ல்ஸ்லாம் சொன்னாங்க
ஆ
ஆ என்ன மாரி ஒர்க் அப்டின்னு சொல்ட்டு ஆ இந்த மாரி அவரு வந்து ஆ இந்த லோன் லோன் பத்தி எடுக்கற மாரி ஒரு ஒர்க்கு கலந்துருமா இது பண்ற மாரி அது வந்துட்டு அவ அவங்களே ஒரு ஃபோன் மாரி கொடுத்ருவாங்க ஆ ஒரு சின்ன ஃபோன் மாரி அவங்க ஒரு ஷீட்ல வந்துட்டு நறய நம்பர்லா நறய டி நீ சொல்ற நம்பர்லா கொடுத்துருவாங்க
ஓ
அந்த நம்பருக்கெல்லாமே நாங்க இப்ப வந்துட்டு கால் பண்ணி கேட்கணு இந்த மாரி நாங்க வந்து இந்த மாரி கடன் குடுக்குறோ அ கம்மி இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விருப்போ இருந்தா வாங்குறீங்களா அப்டின்னு சொல்டு நம்ம வந்துட்டு கஷ்டமர் கிட்ட வந்துட்டு கேட்கணு அவங்க அப்டி ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஆ ஓகேன்னு சொன்னாங்கனா நம்ம வந்துட்டு எ எங்களுக்கு மேல இருக்குற மா ஒர்கர்ஸ் கிட்ட வந்துட்டு கொடுக்கணு அவங்க வந்துட்டு இந்த ஒர்க்க பத்தி எக்ஸ்பிளைன் ஆ எங்க கோ குடு அ வந்துட்டு ஆஹ் எக்ஸ்
ம்
ஃபர்ஸ்ட்டு நாங்க அங்க அதான் ஃபர்ஸ்ட்டு இப்பதான் கத்துக்க போறோம் அப்டின்றதுனால அத இந்த மாரி லோன் நாங்க குடுக்குறோம் நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மட்டும் கஷ்ட மர் கிட்ட கேளுங்க ஓகேன்னு சொன்னா
ஆ கொடுங்க இல்லைன்னா அவங்க வேண்டான்னு சொ நம்ம என்ன ரீசன் மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ சொ
ரீசன கேட்கணுமாமா என்ன ரீசன்டு
ரீ ரீசன் வா அ இந்த மாரி வேணாம் அப்படின்னு எதெனா சொன்னாங்கன்னா செரி ஓகே வெ ஒரு வேல உங்களுக்கு ஃப்யூச்சர்ல எல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தா திரும்ப பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆ உங்கள வந்துட் ஆ அப்டி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆ அ
ஓ ஓ
ம் நம்ம வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கணு அவுங்க வந்துட்டு இப்ப இப்டி சொஞ்சு சொன்னாங்க அப்டின்ட்டு
ஓகே ஓகே எப்டி இருந்துச்சு போனீங்களாங்க அங்க ஒர்க்கு எத்தன நாள் போனீங்க
இப்ப நா ஒர்க்குக்கு போனே ஒரு ஃபோர் டேஸ் போனே நானு
ஃபோர் டேஸ் போனீங்களா பரவால்லயே எப் எப்டி இருந்தது எப்டி இருந்ததுங்க அதா
ம் ஒரு த்ரீ டேஸ் நல்லாதா இருந்தது அதுக்கு அப்பறமா ஃபோர்த் டே ரொம்ப பிரெஷரா போ குடுக்க ஆரம்பிச்டாங்க இந்த மாரி த கால் முடிக்கணு பிரெஷர்னா அந்த மாரி அ இ ஏ உன்னு ய எந்த கஷ்டமரயு புடிக்கவே இல்ல கால்ல இருந்து ஃபோன் மட் மட்டு தா பண்ணிட்டே இருக்கேனே கேக்குதா
ஆ கேக்குது
ஹலோ
ரொம்ப ஒரு மாரி இல்ல ரொம்ப ஒரு மாரி கத்துவாங்க தா
புரில
அதா ரொம்ப ஒரு மாரி ஹார்ஷா பேசுனாங்களா
இல்ல அந்த மாரிலா ஏ ஹ ஹ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
பேசு அந்த மாரி என்ன பேசல ஆ யு பக்கத்துல வ பண்ற வேற ஒருத்தவுங்கள வந்துட்டு ஒரு நிமிஷோ இருங்களே
ம்
ஹலோ இப்ப கேக்குதா பக்கத்துல இருக்கற என்னோட ஃப் ஃபிரெண்ட வந்துட்டு அவிய்க திட்டுனாங்க ஏ ஒரு ஒரு இதுவு நீங்க முடிக்க மாட்றீங்க அப்டி ஒரு கால் கூட நீங்க கால்ல இருந்து ஒண்ணு கூட பண்ணலயே அப்டின்னு சொல்ட்டு ஒரு மாரி ரொம்ப இது பண்ணிட்டு ருந்தாங்க என்னையு என்னோட ம் நண்ப ஒர்க்கர் வந்து எனக்கு டீம்ல ஒரு லீடர் இருக்காங்க அவுங்க வந்துட்டு ஏ ஒண்ணுமே புடிக்காம வச்சுட்டு ருக்கீங்க ஆ ஈவினிங்க்குள்ளயாது புடிங்க அப்டின்னு சொல்ட்டு ஒரு மாரி ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தாங்க நாளைக்கு வரபோதாவது பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொன்னாங்க ஆ அதா ஒரு மாரி இருந்து எனக்கு செரி அதன வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டே நானு
அதுதா அந்த ரெண்டு நாள் கொஞ்ச நேரோ போனீங்க அது ஒன்னு விட்டீங்களா
ஆமா
ஓகே வா எங்கேயா ரொம்போ அவுங்க வந்து ரொம்ப கொஸ்டின் கேக்குறது அந்த மாரி பண்ணிட்டு ருந்தாங்களா
ரொம்ப எல்லா ரொம்ப பண்ல ஆ கேக்குதா கே இது ரொம்பல்லா பண்ணல இந்த மாரி ஏ பண்ணல எனக்கு தெரியு இந்த மாதிரி வராது அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா
பேசிருந்தா பேசுனதுனால ஹா்ட் ஆயிடுச்சுல்ல
ஆமாமா ஃபஸ்ட் ஒரு டூ டேஸ் அப்டி பண்ண எதுவுமே பண்ணல தேர்ட் டே ஃபோர்த் டேல இருந்து ரொம்ப அதுவு என் கூட என்னோட டீம்ல வந்துட்டு மொத்த ரெண்டு பேரு அன்னக்கு அந்த ரெண்டு பேருமே லீவு என்ன வந்துட்டு ரொம்ப இது பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிடாங்க
ம்
நா மட்டும்தா அந்த டீம்ல இருந்த அதனால ஆ அன்னைக்குன்னு பாத்து என்னோட டீம்ல வந்துட்டு ஆ ய நா மட்டு்தா என்னால ஒரு கே இதுவு புடிக்க முடியல அதனால என்னால என்னோட லீடர் வந்துட்டு டீம் லீடர் வந்துட்டு மேல திட்டு வாங்கனு மேனேஜர் கிட்ட ம்
போகும் போது வந்து இந்த ஜாப் பத்தி ஒழுங்காவே சொல்ல மாட்டறாங்க போனதுக்குப்புறோ ரொம்ப வந்து டார்சர் பண்றது டார்கெட் கேக்குறது போன புதுசுலயே டார்கெட்ல்லா
ஆமா ஸ்டார்டிங்ல இன்டர்வியூலல்லா இல்ல டார்கெட்ல்லா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆ போக போக இவுங்க டார்கெட் வச்சு ரொம்ப இது பண்றாங்க ப்ரெஷர குடுக்குறாங்க
ஆமா அப்டிதா பண்ணுவாங்க அவுங்க ஆமா அது அதெல்லா பாத்துட்டு தா ஆமா இருந்து காலிங் கால் சைடு அப்டின்னாலே கண்டிப்பா ங்கமா அவுங்க என்ன சொன்னாலு நம்ப கூடாது கண்டிப்பா டார்கெட் ஏனா அது மூலியமா அவுங்க வந்து எது வந்தாலு பண்ண முடியு அது மூலியமாதான அவுங்களுக்கு கொஞ்ச ப்ராஃபிட் கெடைக்கு அதுனால அவுங்க அதுதா பாரு இன்டென்ஷனா பாப்பாங்களே தவிர என் நம்மள நம்மளுக்கு எப்டி இருக்கு அப்டில்லா அவுங்க யோசிக்கவே மாட்டாங்க அதனால நீங்க கால் சைடு போறது வந்து கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கோங்க
ஆ சரிங்க
ம்
அதுவு வந்து எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூர வேற
ஓ ஆமா ஆமா ஆமா அது ஒன்னு தா
அது எனக்கு சுத்தமா கெடைக்கல
ஆ கஷ்டமாதா இருக்கு
ஆமா சிக்ஸ் தேட்டி வந்து விட்டா ஆனா பஸ்ஸு சிக்ஸ் ஆ சிக்ஸ் தேர்ட்டி அப்டி ஆற்ர மணிக்கு அப்டி விட்டாங்கன்னா அங்க பஸ்ஸூ சுத்தமா வர்றதுல்ல ஒரு ஏழு மணிக்கு அந்த மாரி வருது ஆ வீட்டுக்கு வரவே எட்டு எட்ர ஆயிடுது
அவ்ளோ நேர
திரும்ப மார்ன் ஆமா திரும்ப கால்ல வந்துட்டு நைன்க்கு நைன்குல்லா அங்க இருக்கனு
ஆமா
சீக்கிரமா எழுந்து போனோம் அதுவே ஒரு மாரி ரொம்ப டயர்டா இருக்கும்
கஷ்டந்தா
ஆம்
கொஞ்சோ இல்ல ரொம்பவே கஷ்டம்
ம்
ம் அப்றோ எப்டி சால்ரி பேக்கேஜ்லா என்ன சொல்லுவானோ இன்னு
சேல்ரி வந்துட்டு ஃபிஃப்டீன் தவுசண்ட் அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க போக போக வந்துட்டு அ அ ஒரு த்ரீ மந்த்ல நா எங்களோட வேல பாக்குற அ இதுவ பொறுத்து எங்களுக்கு வந்துட்டு ஏத்துவாங்க அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க மீட்டிங் தவுசண்ட் டொன்ட்டி தவுசண்ட் அப்டி ஏத்து வாங்கன் சொல்ட்டு சொன்னாங்க இந்த மாரி நாங்க கஸ்டமர புடிக்குறோங்க அந் அந்த மூலியமா இன்சென்டிவ் அதுவும் வரும் அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ஆமாங்க ஆனா வந்தா தான
ம் ம் ஒரு ஒரு கஸ்டமர் வாங்குவாங்க ஒரு ஒரு கஸ்டமர் வாங்க மாட்டாங்க
ஆ ம்
எடுப்பாங்க
அத வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவங்க வந்து இந்த டார்கெட்னா இந்த மாரி டார்கெட்டு வந்து நீங்க கண்டிப்பா அச்சுவ் பண்ணித்தா ஆகணு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆமா நம்ளுக்கு அது செட் ஆகாதுல்ல
ம்
ம் அதுதா நீங்க வந்து கால் சைடு போகாதிங்க கால் சைட் போனாலே நம்ளுக்கு வந்து யர்ன் பண்ண இது மாத்திக்கோ அதனால வந்து கொஞ்சோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு
ம் நா கால் சைடே பாக்குறதில்ல
நானு அதே தா கால் சைட் ஏற்கனவே நா பாக்கற்தே ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து ப்ரெஷர் ஆயிடும் ம்
ம்
ஸ்டார்டிங்கிலே நம்ளுக்கு இந்த மாரி ப்ரஷர் குடுக்கனு ம்
நீங்க எதனா ஒர்க் பண்றீங்ளா எதனா இன்டர்வியூ போயிருக்கீங்ளா
ஆ நானு ஒரு இன்டர்வியூ போன எனக்கும் உங்ளுக்கு நடந்த சேம் அதே மாரிதா ஒரு இன்ஸ்சிரன்ட் ஆச்சு நா எப்பிடின்னா நா வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்த அங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாரி வந்து டார்கெட் வந்து அவ்ளோ இருக்காது சேல்ரி வந்து ஃபோர்டீன் தா சொன்னாங்கல்லே நானு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களு போய்ந்தோ சேலரி வந்து அவ்ங்க என்ன சொன்னாங்கனா ஃபோர்ட்டீன் அந்த மாரிதா சொன்னாங்களே அவ்ங்க ஆனா வந்து கால் விடாம பேசினே இருப்பாங்க அவ்ங்க நான் ஸ்டாப்பா பேசினே இருக்கணு ஒரு நாளைக்கு ஒரு நானூறு கால் பேசுற மாரி இருக்கு இப் இப் எப்டினா அது சிஸ்டம்ல அந்த சிஸ்டம் ஆ அந்த சிஸ்டம் இருக்குல சிஸ்டம்ல கால் ஜென்ரேட் ஆகு அதனால நம்மளால வந்து கொஞ்ச நேர கூட ஒக்கார முடியாது நான் ஸ்டாப்பா நம்ம ஆமா அ நிருத் த்தாம பேசினே இருக்கிற மாதிரி இருக்கு அது வந் து நல்லா பேசுற பெர்சனுக்கு சூட் ஆயிடு நம்மளுக்கு பேசுறதுக்கு அவள புடிக் க்காது அப்டின்றவ்ங்களுக்குலா வந்து செட் ஆகாதுங்க ம்
அதுவு கால் பேசிட்டே நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கிறது ஒரு மாரி இருக்கு
ம் அதுவே வந்து கொஞ்ச அப்டியே கடுப் அ பழகுனவ்ங்களுக்கு பேசி பேசி பேசி பழகுனவ்ங்களுக்கு நல்லா பேசுறவ்ங்களுக்கு அது தெரியாது சேரி ஓகே நா அப்ற பண்றே
ஆ ஓகே